நல்லா இருக்கீங்களா உ
அ நல்லா இருக்கங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க பாக்கவே முடியதுல ரொம்ப பிசி
ஆ ஆமாங்க இந்த கொஞ்சோ ஊருக்கெல்லா போயிட்டு வந்துட்ருக்கோ அதனால கொஞ்சம் அ நேரோ சரியா இருக்குங்க ஃபோன் பண்ண முடியல முன்னயெல்லாந்தா நடந்து போற மாதிரி பழைய அந்த காலத்துலலா பாத்தீங்கன்னா பஸ் வசதி இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பஸ் வசதி இருக்கறனால எவ்வளோ தூரமா இரு ந்தாலு ஒரே நாளாளயே போயட்டு வந்துட்றோ நெனைச்சா எதோ ஒர் இதுன்னா ஒடனே ஊருக்கு போயிட்றோ கிளம்பர்றோ அப்பா பஸ்ஸு உட்றதுனால பாத்தீங்கன்னா எ ந திருச்சிக்கு இங்கிருந்து எவ்ளோ தூரமா இருந்தாலு பஸ் ஸா இருந்தா ஒரு எட்டு மண் நேரோ ஏழு மணி நேரோ ஆகுது அதே கார்லா வச்சிருந்தா பாத்தீங்கன்னா எங்க வேணாலு போயிட்டு எத்தன் நாள் வேணாலு ஸ்டே பண்ணிட்டு வரலாங்க எந்த பிரச்சனையு இல்ல நம்ம நெனைச்ச நேரத்துக்கு நிப்பாட்டிக்கலா ஆ நெனைச்ச நேரோ ய ஏ இப்ப கொழந்தைங்கள கூட்டிட்டு போணும்னாலு பஸ்ஸுலன்ற போது நம்ம சவ் நம்ம சௌகீரியத்துக்கு எதுவு பண்ண முடியாது இதே நம்ம காரோ வண்டி டூ வீலரோ வச்சிருக்கம்போது நம்ம நெனைச்ச எடத்துக்கு நெனைச்ச நேரத்துக்கு இப்ப காலையிலயே நேரமா கிளம்பணும்னா நம்ம நம்ம நம்மளோட காரு தா அப்டின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய்ரலாங்க அந்த காலத்துலலா பாத்தீங்கன்னா இந்த வசதி இல்லாததுனால ஒரு ஊருக்கே போணும்னாலு ஒரு நாள் ஃபுல்லா ஆகு ஆ இப்பதா நா நாகரிகங்கள் வளர வளர அறிவியல் வளர வளர நம்மளுக்கு க்தா நெறைய பெனிஃபிட் இருக்குங்களே
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்டு தா உ கொழந்தைகள ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அவங்க என்ன நீங்க கொண்டு போய் விடுவீங்களா இல்ல பஸ்ல போறாங்களா ஸ்கூல் பஸ்ல
ஆ இல்லங்க பஸ்ல தா போறாங்கங்க என்ன பஸ்ல போனாலு பயன் அ நம்மளுக்கு நெறையா பயனு பயன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ஆபத்து இருக்குங்க என்ன இப்ப அறிவியல் வளர வளர எல்லா வந்து நாகரிகோ வளருது நாகரிகோ வளர வளர வந்து முன்னையெல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே பஸ்ல போனாங்க வண்டி டூ வீலர்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்லதா இருக்கு இப்ப எல்லா டூ வீலர் இல்லாத வீடே இல்லங்க ஏன்னா எல்லா வீட் ட்லுமே இருக்கு இருக்கிறதுனால ஒன்னு பிரச்சன இல்ல என்ன இப்ப வந்து எ எல்லாரு ஆளுக்கு ஒரு வண்டி வச்சிருக்காங்க வண்டி வச்சிருக்கும்போது நெறையா பொகைகள் அந்த வண்டியில இருந்து பொக வருது அ அந்த பொகனால மாசுபடுது மாசு நெறையா மாசுபடுது நெறையா மாசுபடுறதுனால என்னன்னா நம்ம சுற்றுப்புற சூழல் ரொம்ப பாதிப்படையது இதனாலயே பாத்தீங்கன்னா ஓசோன் படல வந்து இந்த பொகையினால ரொம்ப பாதிச்சு அது ஏதோ அந்த ஓசோன் படல ந்தா வந்து நம்ம மக்களைலா பாதுகாக்கறதுங்லா அந்தம்ம அந்த சூரிய கதிர்வீச்சு நம்ம சூரியன்ல இருந்து வர்ற கதிர்வீச்சு பத்தீங்கன்னா நம்மள டேரக்டா தாக்குனுச்சுன்னா நம்மளால அந்த கதிர்வீச்ச நம்மளால தாங்க முடியாதுங்களா அத இந்த கதிர்வீச்சுகிட்ட இருந்து நம்மள பாக்கறதே வந்து ஓசோன் படலந்தா அப்பற்பட்ட ஓசோன் படலோ வந்து பாத்தீங்கன்னா நம்மள அந்த பொகையினால வந்து பாத்தீங்கன்னா ஓட்டையாகுது இந்த பொகையினால ஒன்னு ஓட்டையாகுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த குளிர்சாதன பெட்டி குளிர்சாதன பெட்டினா தெரியுதுங்களா அந்த ஃபிரிட்ஜு அந்த ஃபிரட்ஜல இருந்து வர்ற வெளிய வர்ற காத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்போ ஆ ஃப்ளோரைடுன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக் கள் வெளியாகுது அது வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் படலத்துல கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ஓசோன் படல அறுபதாயிரம் மில்லிகிராம் வந்து அந்த ஓசன் படலத்த வந்து தாக்குதுங்களாமா தெரியுங்களா உங்களுக் கு
நீங்க சொன்னதுக்கு அப்பறந்தா இது குளிர்சாதன பெட்டி யூஸ் பண்ண பயன்படுத்துனா இவ்வளோ பிரச்சன இருக்குங்களா பாருங்களே அப்ப நீங்க சொல்ற மாரி அந்த காலத்திலே நம்ம இருந்திருந்தோன் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருந்துருக்குங்க இப்ப புதுசு புதுசா நம்ம ஒவ்வொரு விஸய ஸ்ஸயு கண்டுபிடிக்கும்போது அது நம்ளுக்கு எவ்வளவு அதாவது அவசர உலகத்துக்கு வந்து அதெல்லா பயன்பட்றதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம வேன எல்லாரு வேலைக்கு போகணு கொழந்தைகள பாத்துக்கணு பணோ சம்பாதிக்கணு அதனால அவசர அவசரமான வாழ்க்கை ஆகி போச்சு அதனால வந்து அந்த அவசரத் தேவைக்காக நம்ம புதுசா ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஆனா அதனால இயற்கை வளங்கள்லா அழியும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்க வெயில் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லா எரிக்கிறதினால பொகையினால வண்டி வாகன பொகையினால ஓசோன் படல ஓட் யாஆகுது வெப்பமண்டல பூமி வெப்பமடையதல் ஆகுதுன்னு எனக்கு தெரியுங்க ஆனா இந்த குளிர் சாதன பெட்டியில இருந்து வர்றது எனக்கு தெரியாதுங்க நீங்க சொன்னதுக்கு அப்புற தா தெரியு ஆனா எங்க வீட்டுல வந்து குளிர் சாதன பெட்டிய நாங்க பயன்படுத்துறதில்லேங்க ஏனா நா அதுல எது ஃபஸ்ட் ஸ்டு வச்சிருந்தோ மொதல்ல ஒரு பத்து வருசத்துக்கு முன்னாடி வச்சிருந்தோ ஆனா அப்ப வந்து நாங்க காய்கறிலா கூட அதுல வைக்கிறது இல்லங்கள பக்கத்துலயே சந்தை இருக்குதுங்களா அடிக்கொருக்க காய்கறி வாங்கிக்குவோ வீட்லயு கொஞ்சோ காய்கறி வப்பேனால நா அதுல எதுவுமே வைக்க மாட்டே ஆ இட்லி மாவு மட்டுந்தா வெச்சிரு ட்ருந்தே ஆனா அது வந்து அது நா ரெண்டு நாள் மட்டுந்தா வப்பே சரி எதுக்கு சும்மா பயன்யில்லாம எதுக்கு வச்சிருக்கோ சொல்லிட்டு அது கொஞ்சோ பிரா உ ஓடாம இருந்துச்சுங்களா அதனால நாங்க தூக்கிபோட்டுட்டோங்க அதனால நா பயன்படுத்துறது இல்ல நீங்க சொன்னது கரெட்டு தா அந்த காலத்துல வந்து நம்ம இப்போ நம்ம சொல்றோமே நம்ம எவ்ளோ சீக்ரமா அ பஸ் எல்லா இருக்கிறனால பஸ்ஸூ காரு டூ வீலர் இருக்கிறனால நம்ம நெனைச்ச எடத்துக்கு உடனடியா ஒரு எடத்துலருந்து இன்னொரு எடத்துக்கு சீக்கிரோ போய்றோ அது நல்லதுதாங்க ஆனா அதனால அந்த உ அதுல மட்டு நல்லது தா அதனால பாதிப்பு இருக்கு மத்தபடி புதுசு புதுசு ஒவ்வொன்னு கண்டுபிடிக்கும் போது நெறையா பாதிப்பு இருக்குது அந்த காலத்துலலா ஒரு எடத்துக்கு போனோம்னா இப்ப நாங்க ஸ்கூ ஆ நாங்களீ எடுத்துங்க ஸீகூல் படிக்கும் போது ஆ பக்கத்து ஊர் தாங்க ஆறாவதுலருந்து வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தல்லிதா ஊர்ங்க அங்கதாங்க ஸ்கூ ல் இருந்துச்சு உயர்நிலை பள்ளி இருந்தது நாங்க அங்க போகணுனா நடந்துதாங்க போகணு காலைலே நடந்து தா போகணு சாயங்காலோ நடந்துதா போகணு பஸ் எல்லா இல்லைங்க அப்ப ரொம்ப கஷ்டமா தா இருக்கு இப்ப நம்ம நனைச்சா எப்டி வேணா ஆட் இருக்கு எப்டி வேணா போய்கலா அப்ப கஷ்டமா இருந்துச்சி இப்போ ரொம்ப ஈஸிதாங்க நீங்க சொன்னது கரெக்ட்டு தா ஈஸி தா அதனால நீங்க நன்மையு இருக்கு தீமையு இருக்குனு சொல்றீங்க அப்பற அந்த காலத்துல பழைய காலத்துலயெல்லாங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லா இருக்கும்போது நடந்தே தாங்க எல்லா அக்கு போவாங்க எல்லா ஊருக்குமே அதாவது நம்மள மாரி நெனைச்ச உடனே அடிக்கொருக்கல்லா அவுங்க போக மாட்டாங்க விவசாயம்ல்லா முடிச்சுட்டு விவசாயத்துல வேலை இல்லாதப்போ ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி இல்லைன்னா ஒ ப் ம் யாராவதுக்கு ஏதாவ கெட் ட்ட நிகழ்ச்சி அந்த மாரி இருக்குபோ தா எல்லாரு நடந்தே போவாங்களாமாக அப்பிடி நடந்தே போம்போது அப்ப கரண்டு இருக்காது மின்சாரம் இல்ல அவங்களு நல்லா வாழ்ந்தாங்க அப்பெல்லா எந்த நோய் நொடியு உங்களுக்கு வராது சத்துள்ள சாப்பாடு நடந்து போயிட்டு நடந்து ரொம்ப நேரம் நடந்தனால அவங்களுக் உடல் நல்ல ஆரோக்கி க்கியமா இருந்துச்சி அது இந்த மாரி புகையினால அளவு இயற்கை வளங்கள்ல்லா அழியாம இயற்கை வளங்களு நல்லா இருந்துச்சி எங்க அந்த காலத்துல நம்மளு இருந்திருக்கலா தோணுது இல்லங்க
ஆமாங்க ப் அறிவியல் வளர வளர மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதோ அந் அத விட பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா தீமைகளு இருக்கு ஆனா அது வந்து மக்கள் வந்து அ இப்ப இருக்க மக்கள் வந்து அத சாதாரணமா எடுத்துக்கிறாங்க அதாவது நன்மைகள் வந்து அஞ்சு அஞ்சு பாய்ண்டு கிடைக்குது அப்பிடின்னா தீமைகள் வந்து பாத்தீங்கன்னா அது டபுள் இருமடங்கா கிடைக்குது என்ன என்னன்னா இப்ப பஸ்ன்ற போது பஸ்ல ஒரு ஐம்பது பேர் போவாங்க அது ஒரே வண்டிதா அதுல வந்து ஒரு வண்டியில மட் மட்டுதா பொக வருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்கு போது ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு வண்டி யூஸ் பண்ணுபோது பயன்படுத்து போது பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வண்டியில இருந்து பொக வெளியேறுது இது ஒரு நம்லுக்கு தீமையா ப தீமைன்றது நம்மளுக்கு கிடையாது இன்னு நொனு என்ன பாத்தீங்கன்னா ஓசோன் அந்த பொக வந்து அ சுற்றுப்புற சூழல வந்து ரொம்ப பாதிக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பொக வந்து நம்ம அதிகமா இப்ப சாலையோரத்துல நடந்து போறாங்க மக்கள் நடந்து போகும்போது அந்த சுவா அந்த பொகய சுவாசிக்கிறாங்க இப்ப எல்ல எ அந்த அதனால நெறைய நோய்கள் ம மனிதர்களுக்கு வருது இப்பிடி நெறைய தீமைகள் இருக்குங்க நா எந்தளவுக்கு நாகரிகம் வளருதோ அதே அளவுக்கு நம்மளுக்கு வந்து தீமைகளு வளருது நம் போ
நீங்க சொன்னது கரெக்ட்தா ம் ஆனா நம்ம வந்து இந்த காலத்துக்கு வந்து நம்ம பழைய காலத் த்த மாரி இருக்க முடியாதுன்னா எல்லாருமே வந்து இப்போ சீக்கிரமா எல்லாமே நடக்கணும்னு நெனைக்கிறாங்க இப்ப நம்ம ஃபோன்னே இருக்குதுங்க ஃபோன் முதலெல்லா வந்து ஒரு தகவல் சொல்லணும்னா போய்தா ஒரு ஆள் போய்தா சொல்லி வருவாங்க இப்பெல்லா ஒரு செகண்ட்ல எவ்ளோ ஒரு தூரமு அதாது அதிக தூரத்த வந்து பக்கமாக்குறதுக்காக இந்த அறிவியல் போம் எல்லா கண்டுபிடிப்புகளு நம்மளுக்கு உபயோகமாஇரு இருக்குதுங்க இது நம்மளுக்கு பல வகையில் நன்மதாங்க எவ்வளவோ பேர் வேலைக்கு போறோ ஏ காசு சம்பாதிக்கிறாங்க எவ்வளவோ நன்மைகள் இருக்குது ஆனா வந்து நம்ம வந்து ஒவ்வொன்னு ஏதோ ஒரு நன்மை இருந்தா ஒரு தீமை வந்துதானுங்க தீரும் நம்ம வந்து எல்லாமே இந்த கரண்ட் இதெல்லாம் எக அளவோட பயன்படுத்திக்கிட்டு நம்ம தேவையான அளவு பயன்படுத்திட்டு நம்ம அதிகமா வந்து எதையுமே பயன்படுத்து அதாவது ஓ இயற்கை வளங்கள அழிக்கிற இத வந்து நம்ம பயன்படுத்தாம இருந்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறே அதே மாரிதா நீங்க சொன்ன மாரி இந்த போர் போறாங்க இப்ப ப்போர் போறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சிங்க நிலத் த்தடி நீர்க்காக பூமிய ஓட்ட பண்ண ஓட்ட பண்ண ஓட்ட பண்ணிட்டே தான இருக்காங்க இப்ப எங்க நீங்க எல்ல ஒரு வீடு கட்டனாங்கனா அங்க ப்பஸ்ட் போர் போட்டுதா வீடு கட்டுறாங்க அப்பிடி எல்லாருமே பக்க பக்க பக்க பக்க பக்கம் பூமிய ஓட்ட போடம் போது நிலநடுக்க சீக்கிரமா வந்துருமாமாங்க பூமி வந் ந்து ஆ அந்த நிலநடுக்க வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே போர் போட்டுடே தா இருக்காங்க முதல்ல அந்த காலத்துல கிணத்து தண்ணி மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாருமே ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு வீட்லயு ஒவ்வொரு போருங்க அது கே இவ்வலங்க அழிக்கிற ஒரு வழிதானுங்க
ஆமாங்க நீங்க சொல்ற மாரி அதுவும் உண்மதாங்க அது இ இது மாதிரி நம்ம அறிவியல்ல ஒவ்வொன்னு புதுசு புதுசா கண்டுபிடிச்சி நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்மள சுத்தி இருக்க சுற்றுப்புற சூழல்தா வந்து ரொம்ப பாதிப்படையுது ரொம்ப பாதிப்படையறதுனால மக்கள் அதுல நேரடியா பாதிப்புக்குள்ளாகலனாலு எதிர்மறையா வந்து ம் நம்ம மக்கள் வந்து அதிகமா பாதிப்படைறாங்க மக்களுக்கு அது யாருக்கு இந்த அவசரமான காலகட்டத்துல வந்து அவங்கவுங்க வேலைக்கு போகணு பணம் சம்பாரிக்கணு அப்பிடின்னு மட்டுதா எதிர்பாக்கறாங்கள ஒளிஞ்சி அந்த நம்ம சம்பாரிக்கிறது ஓகே ஆனா நம்ம சம்பாரிச்ச பணத்த கொண்டு போய் மருத்துவமனைக்கு செலவு பண்றதுக்கு நம்ம அத வருமுன் காப்போன்ற ஒரு சூழ்நில மக்கள் வந்து அத எடுத்துக்க மாட்டேக்கிறாங்க வந்ததுக்கப்பறதா அத ஃபீல் பண்றாங்க அப்பிடி ஃபி அப்பிடி யோசிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தரு வந்து இந்த போக்குவரத்தனால ஏற்படுற காற் சுற்றுசூழல் மாசுபாட வந்து மக்கள் நினச்சா கண்டிப்பா கொறைக்கலாங்க ஆனா அத மக்கள் வந்து யாரும் ஒரு பிரச்சன வரு துன்னா அது சாதாரணமா இருக்கு போது சரி பண்ணணும்னு நெனைக்க மாட்டேக்கிறாங்க அது நம்மளால தீர்க்கவே முடியாது அப்பிடின்ற கட்டத்துக்கு வரும்போதுதா மக்கள் அத நெனைச்சி பயந்துகிட்டு அதுக்கப்புறோ அத வந்து அளவோட பயன்படுத்தணுன்னு நெனை
ஆமாங்க ஆமாங்க சேரிங்க என்க் கொஞ்சோ வேலை இருக்குங்க வச்சுர்டுங்களா
ஆ சேரிங்க